என்னப்பா
நா வீட்லதா இருக்கே
ஆஹ் நானு நீ வெளிய போனக்கப்றொ நா இப்பதா வீட்டுக்கு வந்தே கொஞ்ச நேரோ
எங்க பொயிருந்த
வந்துட்டு நா இங்க ஃப்ரெண்டு வந்திருந்தா என் நண்பன அவன பாத்துட்டு அவ என்ன பண்றா வாழ்க்கைய விஸ் சார் ஸ்டினா அப்டியே வந்தே வந்துட்டு கொஞ்ச நேரம் போன் நோண்டிட்டு பிரேயர் போயிட்டு வந்துட் சாப்ட்டே நீயே சொல்லு
நா வெளிய சாப்ட்டே வெளிய பானி பூரி சாப்
அஹ்
அவ்ளதா அதுவே வைவே ஃபுல்லாயிடுச்சு ஃபுல்லல்லா ஆகல தோண்ல சாப்புட
அப்பறோ வீட்டுக்கு வந்து என்ன சாப்ட்ட
வீட்டுக்கு வந்து சாப்புலையே
ங்ய
சாப்டவே தோண்ல
ம் அப்பா அம்மா பேசறனாலயா
இல்லல்ல அது வீட்ல எதுவு இல்லையா இருக்கு எனக் புடிக்காது அவங்க செஞ்சது நீ தக்காளி ஏதோ செஞ்சிருக்காங்க
சேரி
அதனாலதா
ம் சேரி சேரி செரி எங்க வீட்ல அதேதா தக்காளி சட்னிதா வச்சாங்க தோச அப்பறோ ஒரு மு ட்டாய குடுத்தாங்க கொஞ்ச சிக்கன் வச்சிருந்தாங்க அது கொடுத்தாங்க அத மட் போ சாப்ட்டே சாப்டுட்டு இப்போ ஒரு கிளாஸ் பால் குடுத்தாங்க
வெறும்பாலா
ஆமா வெறும் பால்ல அது வந்து ஒரு மால்ட் மாரி நெறையா புரதசத்து கறந்தது
அ
ம் அது குடுத்தாங்க அது சா கொஞ்ச குடுச்சுட்டு நாங்க எல்லாரு படுத்துட்டாங்க நா மட்டு வெளியருக்கே
தூங்கிட்டாங்ளா எல்லாரு
அவ்ளோதா அவங் தூங்கிட்டாங்கன்னா காலைல ஆறு மணிக்கு சீக்கிர எஞ்சிருவாங்க எல்லாரு
ஓகே
ம் எங்கம்மா அஞ்சு மணிக்கி நிப்பாங்க எங்க அப்பா ஆ மணிக்கு நிப்பாரு அவ்ளோதா அ நாந்தா அதுகப்றோ கடைசியா நாந்தா அ உருண்டுட்ருப்பே ஃபுல்லா
நீங்க எப்ப எந்திரிப்ப
நா கரெக்ட்டா ஒரு ஏழு மணிக்கி எட்டு மணிக்கு எந்ருச்சுருவே அவ்ளோவ்தா அதுக்கு மேல எனக்கு தூக்கமே வராது
ம் ஒனக்கு அப்படியா
ஆமா நீ பதினொரு மணி வரையு தூங்குவ போல
நாலா ச் நா இப்பல்லா எந்திச்சிட்ற ஒம்பது மணிக்குலா எந்திச்சிட்ற
சொல்லு சொல்லு ஒனக்கு புடுச்ச சாப்பாடென்ன
எனக்கு புடுச்ச சாப்பாடுன்னா இது புடிக்கு சிக்கன்ல ச் சிந்தாமணி சொல்லுவாங்கள
ஆமா அந்த சின்ன சின்னதா அன்னக்கி நம்ம வெட்டி வாங்குனமே கடையில அதுவா
ஆ ஆமா அது அது ஒ நல்லாருக்கு
ஆஹ் ஆஹ் நா அத ஒரு நாள் கூட சாப்பிட்டதே இல்லையே அது எப்டி இருக்கு அது எனக்கு தெரியவே இல்ல
சொல்றே நல்லா இருக்கும் காரமா இருக்கு
ஆஹ் ஆனா அதுக்கு வந்து அஹ் தேவையான பொருள்கள் ரொம்ப கம்மி தான
அதுக்கு ஒண்ணு இல்ல கறி வந்து நம்ம சின்ன சின்னதா வெட்டணும்
ஆஹ் செரி
அப்படின்னா கிரேவி வெட்டுரோம்ல கிரேவி கிரேவிக்கு எப்படி நீங்க வெட்டுவீங்க கறில
கிரேவிக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டுவாங்க ஆனா நீ சொல்ற சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்
ஆமா கிரேவிக்கு நம்ம ஃபீஸ் வந்து தொட ஃபீஸ் எடு மா
ஆமா
அந்த மாதிரி தொட ஃபீஸ்ச வந்து சின்ன சின்னதா வெட்டணும் ச் ரொம்ப இல்ல ரொம்ப பொடிய வெட்டக்கூடாது கைமா மாதிரி ஆயிடு ஓரளவுக்கு ஸ்மால் ஸ்மால் பீஸ்சஸ் சின்ன பீஸா வெட்டிட்டு அத நல்லா கழுவி அத நம்ம பொறிச்சுக்கலா அது மெயின் இங்கிர்டியன்ட் யே இதுதா
எது சின்ன வெங்காயமு வர மொழகாவூ
ஆமா அதுதா மெயின சின்ன வெங்காயம் தா மெயின்னே சின்
திருக்கே யூடியூப்ல எல்லா ஆ
செரி
ஆ அதில மட்டும் நா பார்ப்பே அது மட்டும் தான் எனக்கு தெரியும் நா பார்த்திருக்கேன் ஆனா பெருசா ஒன்னும் எனக்கு எதுவும் ஒரு ஐடியா இல்ல
நா வேனா சொல்றே எனக்கு தெரியும் எப்படி செய்யனு சொல்றே செஞ்சு பாரு சின்ன வெங்காயதா மெயி சின்னவெங்காயம் வந்து ஆ ஒரு கிலோ கோழினா ஒரு கிலோ சின்னவெங்காய எடுத்துக்க
ம் ம்
சின்னவெங்கயத்த நல்லா வதக்கி
சரிசமம்மா எடுக்கணுமா
ஆமா அப்படி எடுத்த நல்லா டேஸ்ட் வரும் நீ கொஞ்சம் உனக்கு அந்த ஸ்மெல்லு புடிக் காதுனா கம்மி பண்ணிக்கலாம்
ஆ சேரி சேரி சேரி
கூடகா வரமுளகா தாளிச்சி அப்புறம் என்ன போடும்னா இஞ்சி பூண்டு பேஸ்டு இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்டு நீ வதக்கி வேக வச் சா முடிஞ்சு பெருங்காயம் அதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம்
ஆ எனக்கு ரொம்ப நாளவே வெளிய எங்கேயா போணும்னு போல தோணிட்டே இருக்கு நம்ம தனியா இருக்கோல எங்கேயா வெளியூர் நான் பாத்தேன் நான் என்னோட போன்ல ஆ அங்க என்னன்னா ஒரு ஒரு கன்ட்ரி ஆ அந்தெடம் எங்க அங்க என்னன்னா நம்ம இந்தியாவோட காசுக்கு அதிகமா கொடுப்பாங்க அந்த கண் அந்த ஊருக்கு காசுக்கு டபுள் மடங்கு அது எப்படி சொல்றதுன்னா ஆ அந்த ஊரு தான் அந்த ஊர்ல எப்படின்னா நம்ம ஊரோட பத்தாயிரம் வந்து அந்த ஊருக்கு வந்து பன்னெண்டு லட்சம்
அவ்வளோகு அதிகமா
ஆமா அவ்ளோ அதிகமா வருது அங்க வந்துட்டு அங்க எல்லாமே இருக்கு அந்த எடத்துல பணி நிறையா இருக்கு அதுக்குன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு அதுக்குன்னு ஹில் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க இருக்குதுலயே ரொம்ப பள்ளிவாசல் அதிகமான இடம் அங்க இருக் க்கு
அது வந்து எப்பிடி விசன் எல்லாருமே ஐடியாவா ட்ரிப்பா
செட்டில் ஆக கூடாது அது வந்து அது ஒரு வெக்கேஷன் மாரி நாம போனும் போனோம்னா ஒரு பத்தாயிரம் இருந்தா போதும் அங்க இருந்து ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் புரிஞ்சதா
அப்படியா
ஆமா அங்க எடுக்கிற அந்த பத்தாயிரத்த வச்சி ஒரு ட்ரிப்பு நம்ம போனோம்னா அங்க வாடகைக்கு நம்ம பென்ஸ்காரே எடுத்து போகலாம் அது உனக்கு புரிஞ்சதா ஒரு வாரத்துக்கு
அது எனக்கு தெரியாதே
ஆஹ் அந்த அளவுக்கு அது இருக்கு நா அதுதா யோசிச்சிருக்கே வேலைக்கு போயிட்டு மொதல்ல ஆறு மாசோ கழிச்சு நம்ம நண்பர்கள் எல்லாரும் முடிஞ்சா போறோ ஒரு நாள்
போலா போகலா எல்லாத்தையு சேத்தனு
எல்லாரு சேத்தோ அதுப் குள்ளயு நம்ம வாழ்க்க எல்லாமே நல்லபடியா செட்டில் ஆகணு இப்போதைக்கி அது தா முக் கியம்
இப்புடி இருந்தாலு ஒருத்த வரல சொல்லுவா
யாரோ ஒருத்த வரலன்னு சொல்லுவா அது ஒன்னு பிரச்சன இல்ல இருக்கற நம்ம இருக்கற வரையு நம்ம ஒன்னா இருப்போ அது மட்டு நம்ம ஞாபம் வச்சுபோ
ஆமா
ம் யாரு வர்றாங்க போறாங்க அது நம்மளுக்கு அவசியமே கெடையாது போறவ போட்டு வர்றவ வாங்க உங்களை நாங்க ஏத்துக்குறோ அவ்ளோவுதா
ஆமா
உம் அதேதா பாக்கலா யார் என்ன நெனைச்சா என்ன இப்ப இருக்கற மாரியே இருப் போ சொல்லு சொல்லு
அப்புடிதா இருப்போ ஒரு சில ஆளுக் ளுங்க மாறுறானுங்கள
உம் அது ஒவ்வொருத்தவங்க வாழ்க் க்கு ஒரே மாரி இல்லேல்ல அவுங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது அவுங்கவுங்க பண்றாங்க அதுதா
அது பண்றானுங்க செரி இருந்தாலு நமக்கிட் அப்டியே கொஞ்சோ மூஞ்சி கட்டுறானுங்க
ஆஹ் அது அவுங்கவுங்க இயல்பு அது எப்புடி சொல்றதுன்னா சில பேருக்கு ஆண்கள் பண்ற மாரியே இருக்க முடியல சில பேர் இப்ப எல்லா எப்புடி ஆறாங்கன்னா அந்த பெண்கள் குணாதிசயோ வருதுன்னு சொன்னேன்ல அதே மாரி அவுங்களோட குணாதிசிய நிச்சயமா இப்ப வந்து ஆண்களுக் க்கும் வருது புரியுதா உனக்கு அது
என்ன மாரி
என்ன மாதிரி சொல்றன்னா அது வந்து பெண்கள் வந்து நம்ம பசங்கனா எதுவா இருந்தாலு ஒரு பிரச்சனையா இருந்தாலு முன்னாடி மூஞ்சு முன்னாடி சொல்லுவோ புரிஞ்சிச்சா பெண்கள் வந்து பின்னாடி போயி பேச இப்போ ஆண்கள் தா அதப் பண்றாங்க பெண்கள் மூஞ்சு முன்னாடி வந்து கேக்கறாங்க
இப்போ அப்புடியே மாறிடுச்சு எல்லாமே மாறுது
எல்லாமே மாறுது இத வந்து ஆணுனு சொல்றதா இல்ல பெண்ணுனு சொல்றதா இல்ல ட்ரான்ஸ் ஜென்டர் சொல்றதா அப்புடின்னு ஒரு கேள்வி குறுக்கிடையாதுல்ல
ஆஹ் அ அது உண்ம அது உண்மதா
அது உண்மதான் இப்ப இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லுங்க அந்த வெளியூர்ல ஒருத்தர் இருக்கா அவங்க கூட படிச்சாங்க பக்கத்து கிளாஸ் நண்பரு அவங்க எப்பிடி உங்களுக்கே தெரியும்ல அவர் ஆண்களோட குணாதிசயம் ஒண்ணுமே இருக்காது அவங்கிட்ட
நீங்க சொல்றது எந்த நண்பர்னா நம்ம கூட படிச்சவரா
நம்ம கூட படிச்சவரு தா மாடு
அவுரா ஆமா
உம் நீங்க அது நா சொல்றதோட நீங்க யோஸ்ச்சு பாருங்க கொஞ்சோ சிங்க் பண்ணி பாருங்க கொஞ்சோ அதே மாரி தா டி என் ஏ மேட்ச் ஆவும் உங்களுக்கு
இவ என்ன பண்றா
அவெ எல்லாமே பண்றாங்க ஆஹ் நம்ம நண்பர் இவ்ர தெரியுமா அ அ யாரு தெரியுமா நம்ம கூட பள்ளிக்கூடம் படிச் தெர்ல ஒரு நண்பர்
அவ்ர பத்தி பேச இவங்க அவ்ளோ ஒரு ஒரு அவுரு பத்தி பேசக் கூடாது
ஒரு வீரே வீரியமா இருக்காருங்க பவரா இருக்காருங்க ஒரு பாடல் ஒண்ணு வச்சிருந்தாரு பாத்தே நானு ஆமா
பாடெல்லா நம்ம கேக்குற மூடுல இல்ல
ஆஹ் அந்தம் பாடெல்லா கேட்கற மூடு இல்ல ஆனா அதுல அவ்ரு போட்டிருக்க ஒரு வார்த்தைகள் வந்து ஜீரணிக்க முடிய மாட்டிகிது என்னால அது முடியலைங்க அதனால தா
ஆமா வட் இப்ப எங்கியாவது பாத்தா கூட நமக்கு கோவோ தா வருது
அவ்ளோதா அது ஒண்ணு பண்ண முடியாது அவ்ங்க வாழ்க்க அவுங்கவங்க என்னமோ பண்ணட்டு எப்டியாவது அடிபட்டு எந்திரிச்சு வருவாங்க அவ்வளோ தா அஹ்
அடிப் பட்டே நம்மகிட்ட வரக்கூடாது
ஆ எனக்கும் புரிஞ்சது நம்ம கிட்ட வரக் கூடாது ஆனா வரவும் மாட்டாங்க
இ மரந் தா நம்மய ஆமா
அது அவுங்களுக்கு புரியி
வந்தால் ஏற் இல்ல
இப்போதைக் உம் உம் இப்போதைக்கி எனக்கு இருக்குறது ஒரே ஒரு குறிக்கோள்தா நம்ம நண்பர்கள் நம்ம வந்து ஒரு ப்னான்சியலா ஒரு நல்ல ஸ்டேபிளா வரணு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள
வந்து நம்மள பாத்து அவுனுங்க வாய அடைக்கணு
அப்புடி அப்புடின்னு நா யாருமா வாய அடைக்க வேணா நம்ம குடும்பத்த நம்ம பாத்துக்கணும் நம்ம பொண்டாட்டி நம்ம கல்யாணோ நம்ம புள்ள நம்ம அப்பா அம்மா அப்டின்னு வாழணு புரிஞ்சுதா சேரி நண்பா எனக்கு தூக்கம் வருது நா வைக் க்கிற
சேரி கூப்புடு நா அப்பறம் பாக் ஆம்